நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானாங்க கொஞ்சொ காலேஜ் விட்டு வந்து எக்ஸாம் ஒர்க்கு அது லேப்டாப்ல தா பண்ணனு அத பத்தி கொஞ்சொ பாத்துட் இருக்கெங்க என்ன பண்லா ஓபன் ஆகல
ஆ எப்டி வீட்ல இருந்து படிக்கிறீங்களா
ஆ
அப்பிடிங்களா எப்டி அது ஈஸியா இருக்கா வீட்லேந்து படிக் வக்கிறதுக்கு.
நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. என்ன ஒண்ணுன்னா நமக்கு நாலு கிளாஸ். பதா வைக்கிறாங்க. அதுவே நம்ம புரிஞ்சுனு அங்க க. ட்டு வந்து. அதுக்கப்புறோ. ஆஹ நம்மளா நோட்ஸ் எடுத்து.
நானுமே நெனிப்ப ம்ச் வீட்ல. சும்மா இருக்குறதுக்கு ஏதாவது படிக்கலாமா அப்டின் சொ. சொல்லிட்டு ஆனா. எப்படி ஆரம்பிக்கிறது. என்ன பண்றது ஏது ஒண்ணு. தெரியாததுனால அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த மாரி யாராச்சு நம்மளுக்கு ஆள் ஏற். ஏற்கனவே அதுல. படிக்கிறவங்களளுடைய ம்ச் நம்மளுக்கு தொடர்பு கெடச்சிச்சுன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. அது மூலமா ஏதாவது முயற்சி பண்லா. உம் எப்படி நீங்க வந்து. எக்ஸாம்லா எப்படி எழுதணு அஹ காலேஜ் போய் எழுதணுமா எப். எப்படி அதெல்லா.
காலேஜ் போய்தா எழுத .
அப்படிங்களா.
ஆமாங்க.
அக்கா எப்படி படிக்கிறதுக்கெல்லா ஈஸியாதா இருக்குதா இல்லன்னா.
இதுலதா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சோ. அதாவது ரெகுலரா போறவங்களுக்கு டெய்லி போறவங்களுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ்ல படிக்குறவங்களுக்கு நெறைய வித்யாசோ இருக்கு இல்லைங்களா.
ஆஹ கண்டிப்பா ரொம்பவே வித்தியாஸ். சோ இருக்கு.
வந்து எப்டி சொல்றது இந்த ஒரளவு. மட்டன் நாங்கள்ளா அட்டன். பண்றது. மத்த பசங்க எல்லா பாத். ன்னா வருஷோ புள்ளாவே படிக்கிறாங்க ஒரு செமஸ்டருக்கு. சமா படிக்கிறாங்க. ஆறு மாசோ.
இப்போ நம்ம வந்து நம்மோ தினைக்கு நம்ம போறோம்ன்னு வைங்களே நம். மொ மெனக்கெட்டு உக்காந்து படிக்கலனா. கூட டெய்லி அங்க போய் உட்கார்ற போது அவங்க வந்து கிளாஸ் எடுக்கும் போது நம்ம காதுலயாது வாங்குவோம்ல அந்த காதுல வாங்கறது வாராது நம்ம எப்படியாது அந்த எக்ஸாம் நேரத்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு அடிச்சுபுடிச்சு மார்க் எடுத்தரலாம் ஆனா இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாம நம்ம என்னதா முக்கி படிச்சாலுமே நம்மளுக்கு வந்து பெருசா வந்து ஒரு என்ன சொல்ற பயனுள்ளதாவே இருக்க மாட்டங்குது அப்பிடின்னா நானும் நினைக்கிறேன் அதனாலயுமே ஒரு தயக்கமா இருக்கு எப்படி படி கேள்து புடிச் படிச்சாலும் நமளுக்கு அது புரியுமா இல்ல சும்மா பேருக்கு படிக்கிற மாதிரி இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய யோசிப்பேன் அப்படியே விடுவேன் பேசாம சரி அடுத்த வருஷம் பத்துக்கலாம் அடுத்த வருஷம் பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னாக்கா வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஒன்னும் நடந்த பாடு இல்ல
ஆ ஆமா ஏன்ன நீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு வருஷங்க போகாம நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது முயற்சி பண்ணிடுங்க விடாதீங்க ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு இப்பத்துக்கு படிப்பு மட்டும் தாங்க எனக்கு தெரிஞ்சு
கண்டிப்பா ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க ஏன்னா படிப்பு இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து ம் அதான் படிப்பு இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து ரொம்ப திண்டாடுறாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வறதுக்கு படிப்பு இல்லாம நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம ஏதோ ஓ ட்டிடுறோம்னா கூட நாட்கள் போக போக பிள்ளைங்க வளர வளர செலவுகள் அதிகம் ஆக நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குதான செய்யும் அப்ப நம்ம யோச்சு வந்து நம்ம படிச்சிருந்தா நம்மளு ஏதாவது சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க கூடாது அந் சமயதுல அதான் ரொம்ப ஆனா நான் நிறைய பேர் இப்ப கேள்விப்படுறேன் இந்த மாதிர வீட்டுல இருந்து படிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறாங்க குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் படிக்கிறாங்க இப்ப எங்க ஹா ஊர்லயே பாத்தீங்கன்னா கா கம்ப பக்கதுல இருக்கிறவங்களே வந்து ஒரு நாள் அஞ்சு பேரு இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கிறோம் குழந்தை பெறந்து குழந்த ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இந்த மாரி ஆரம்பிச்சிரு க்காங்க எல்லாம் கே்க போது வந்து ஏன் இது வந்து நமளுக்கு முன்ன கூடியே தோணல இதுக்கப்புறமா வரக்கூடிய பிள்ளைங்கள எல்லாம் வந்து ஸகூல் முடிச்சோனே வந்து அனுப்பிச்சிடுறாங்க கல்லூரிக்கு ஆனா நாங்க வள போது பாத்தீங்காக்கா வந்து ரொம்ப வந்து முடித்தாங்க வீட்டுல யாருக்கிட் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப மறுத்தாங்க அந்த கல்லூரிக்கு நாப் போனே ஒரு ரெண்டு வருஷம் போன் மூணாவது வருஷம் முடிக்கல நானு அது அந்த ரெண்டு வரு ஷம் போனதே பாத்தீங்கன்னாக்கா கடும் எதிர்ப்பு தான் து சூழல்ல ஆமா அதுல ஏன் அனுப்புறீங்க ஏன் அனுப்பு ப்றீங்க எதுக்கு அனுப்புறீங்க என்ன படிச்சாலும் வீட்டுலதானே இருக்க போறாங்க எதுக்கு காசு செலவு பண்றீங்க இந்த மாதிரிதான் வந்து நறைய எதிர்ப்புக்களுக்கு மத்தியில தான் வந்து நம்ம அந்த இரண்டு வருஷத்தையும் நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டுதான் முடிச்சோம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி த்தான் இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கப் கூடிய காலகட் டங்கல வந்து எல்லாருமே அத வந்து ஏத் எத்துக்குறாங்க பிள்ளை நீங்க படிக்கிறத நம்ம வளரும் போது ஏன் அப்படி இருந்துச்சு நம்மளையும் ஒழுங்கா படிக் நிக்கவச்சிருந்தா நல்லா இருந்து இருக்குமே வந்து யோச்சு ஒருத்தர் வர துண்டு உம்
ஒ நம்ம பசங்களுக்கும் விடக்கூடாதுங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்ட்டு நம்மளுடை தப் வுங்க நம்ம வயந்து இப்படி பண்ணிட்டாங்க இது இந்த பக்கம் வந்து நம்ம பசங்களுக்கு நம் பண்ணப்
நம்ம பண்ணவே மாட்டோம் கண்டிப்பா பண்ண மாட்டோம் இன்னோன் நம்ம வந்து நம்ம எப்படி படிச்சு ந வருஷம் போனாலும் பரவாயில நம்ம படிச்சு நம்ம எப்படி முன்னுக்கு வரதப் பாக்றோம் அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம தப்ப பண்ணுவோம் கண்டிப்ப பண்ணவே
ஆம் பண்ணவே மாட்டோம் ஆஹ ஏன்னா நான் எனக்கும் தெரியும் எவ்வுளோ ஸ்ட்ரகிள் பண்ணிதான் என்னுடைய இத படிக்கணும்ட்டு நான் வந்ததே அல்லாம் ரொம்ப வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு
அப்பிடிங்களா
படிக்கணும் எப்படியாவது உள்ள வ ஆமா படிக்கணும் உள்ள வரணும் எதோ ஒன்னு எதோ ஒரு டிகி முடியாது நமக்கு இதுக்கப்புறமும் வந்து தள்ளி போட கூடாது இத அப்பிடின்னு சொல்லிட்டு வந்ததுதான் நானு படிக்கறதுக்கு வீட்டுல இருந்தே படிக்க
ம் ரொம்ப நல்ல விஷயம் கேக்குறதுக்கே வந்து ஒரு ரொம்ப ஆஹ் நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்க சொல்றது இப்ப எனக்குமே வந்து ஆர்வமா இருக்கு இப்ப உங்க நீங்க சொல்றத கேட்டு அப்ப நம்மளும் கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் அப்படிங்கற மாரி வச்சுதான் தோணுது
என்ன வேணும்னா நமக்கு ரெகுலரா டெய்லி போயிட்டு வர மாதிரி இருக்கறதில்ல ஏதோ ஒரு நாள் அந்த கிளாஸ் எடுக்கறாங்க அதுலய ஏதோ நாங்க கொஞ்சமா கத்துக்கறோம் இப்ப ரொம்ப வருஷம் அப்பிடின்னா இருக்குபோது பாத்தீங்கன்னா நாங்க நிறைய படிப்பெல்லாம் விட்டுட்டோம் நடுவுல வேலை அப்படின்னு போயிடுச்சு இப்ப புதுசா கத்துக்கும் போது இப் இப்போதான் புதுசாவே எதுமே கத்துக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு இப்ப புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நடத்த நடத்த நடத்த பஸ்ட் எங்களுக்குெல்லாம் எதுவுமே புரியாம இருந்தது ஏன்னா அப்பதான் புதுசா கிளாஸ் ரூம்குல்ல போனது இல்லிங்களா அப்டி கிலாஸ்ரூமுக்குள்ள போனது ஆஹ் சாருங்க வந்து நடத்துங்கல்லா உயில் எதுவுமே புரியல ஆனா ரெண்டாவது கிளாஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல மூணாவது கிளாஸ்ல கொஞ்ச நல்லா இம்ப்ரூமெண்ட் ஆயிடும் இப்ப நாலாவது கிளாஸ் வர போது இன்னும் நல்லா கொஞ்சம் எங்களுக்கு புரியுது அவங்க நடத்துறது வந்து எங்களுக்கு நல்லா புரியுது என்ன ஒண்ணு எங்களுக்கு வந்து நட த்துன லெசன எடுக்க முடியல அவங்களால இருக் எடுத்தது நாலு கிளாஸ் நாலு கிளாஸ்ல என்ன எடுப்பாங்க அது ஒண்ணுதா ஆனா ரெகு ஆஹ் ரெகுலர்ல படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி படிக்கும் போது அதோட அரும நம்மளுக்கு தெரியிறதில்ல இப்ப நான் சொன்னேன்ல்லையா அந்த ரெண்டு வருஷம் நான் காலேஜ் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை வந்து பெருசாவே நோட்ஸ் எடுக்கணுமா பாடம் எடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி எரிச்சலா தான் வரும் எழுத சொல்லி பாடாப்படுத்துவாங்க அசைன்மெண்ட்டுன்னுவாங்க ரெக் காடுன்னுவாங்க அதல்லா நமக்கு வந்து ஒரு சொமையா தெரிஞ்சது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந் து மொத்தமே ஒரு ஒரு ஒரு ஒரு பிரி ஒரது என்ன சொல்றது ஒரு செமஸ்டருக்கே நீங்க நாலு க்ளாஸ் தா அப்டின் சொல்லும் போது அந்த க்ளாஸ்ல என்ன கத் த்துக்க முடியு இன்னு ரெண்டு க்ளாஸ் வச்சுற மாட்டாங்களா இன்னு நாலு க்ளாஸ் எக்ஸ்டரா வச்சுற மாட் டாங்களா அப்டிங்குற மாரி ஏங்குறோ அதாது சொல்லுவாங்கல்லயா தமிழ்ல ஒரு பழமொழி இக்கரைக்கு அக்கர பச்ச அப்டின் சொல்லிட்டு அங்கருந்து பாத்தா வந்து இங் ங்க வந்து நல்லா தெரியு இங்கெருந்து பாத்தா வந்து அந்த பக்கொ நல்லா தெரியு எதுவ்மே வந்து மனுஷனுடைய இயல்பே பாத்தீங்கன்னாக்கா தாங்கிட்ட இருக்கும் போது அதனுடைய என்ன சொல் றது அரும பெருமைகள் வந்து அவனுக்கு வந்து தெரியிறதில்ல அது இல்லாத போகும்போதுதா வந்து அவனுக் க்கு அதனுடைய மதிப்பு மரியாத அதனுடைய அ நனைகள் எல்லாமே வந்து தெரியவரு அது வந்து நம்ம என்னதா நம்ம அத வந்து இப்போ நம்ம இப்டி பேசுனாலு அந்த சமயத் த்துல நம்மள்க்கு அது வந்து ஒரு கஷ்டமான விஷ்யமா ஒரு கடினமான இதுவாதா வந்து நம்மளுக்கு வந்து தோணுது என்ன பண்றது அப்புடியே வந்து கடந்து போக வேண்டியதா ஒண்ணும் பண்றது இல்ல
இ ஆனா நீங்க வந்து எடுத்துருக்குற சாய்ஸ் நல்ல சாய்ஸ் தா படிங்க கண்டிப்பா படிப்பது ச சூஸ் பண்டீங்கனா கண்டிப்பா படிச்சுருங்க அத வேண்டா அப்டினு தள்ளி போடவே வேண்டா படிப்பு வந்து அவ்ளோ முக்யமா
உம் நானுமே வந்து இப்போ நீங்க பேசுனதே வந்து எனக் கு வந்து ரொம்ப வந்து என்ன ஆர்வமூட்ற வகைல இருக்கு எப்டியாச்சு நம்மளு வந்து ஆரம்மிச்சிர்ணு நம்ம நா படிப்பே அப்டின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஆ சயாவு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க படிங்க கண்டி எடுத்து படி இந்த விஷயோ என்ன பொறுத்த வரைக்கு பெண்களுக்கு படிப்புதான முக்கியோ.
ஆமா ஆமா கண்டிப்பா பெண்களுக்கு இல்ல எல்லாருக்குமே பழடிப்பு ரொம்ப முக்கியோ அது. முக்கியமா குறிப்பா கரெ்ட்தா நீங்க சொல்ற மாரி குறிப். நா பெண்களுக்கு இன்னுமே. வந்து அது ரொம்ப ஆஹ முக்கியமான விஷயமா இருக்கு கண்டிப்பா நிச்சயமா.
. ஒரு வேலைக்கு போகணும்னா அந்த டிகிரி ஒன்னு . . பே இருந்துட்டு படிக்காம இருந்துட்டு. இப்பதா அந்த டிகிரியோட அரும என்னன்னு . படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அந்த புரியு தன்ம கம்மியாடுச்சு ஏன்னா வீடு பசங்க ஹஸ்பண்ட் அப்படி வீட்டுக்காருன்னு அப்படி போயிடுச்சு.
உஹம் நிச்சயமா நிச்சயமா. பாக்கலா கண்டிப்பா இதுக்கப்புறமாட்டு நானு ஏதாவது. அது வந்து முயற்சி பண்ணி இந்த வருஷமேட்டு வந்து. ஆஹ்ஆரம்பிக்கிறதுக்கு வந்து. நா உஹம் யோசிக்குற இத பத்தி. ஆஹ ஏற்கனவே எனக்கு அந்த என். ம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி. ஏற்கனவே நீங்க படிக். கிறன் சொல்றீங்க இ. இல்லியா. ம்ச் இப்ப உங்ககிட்ட பேசுனது. கப்புறமாதா அந்த ஆர்வமே. இனிமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நா நெனைக்குற ரொம்ப நன்றி நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஆர்வம் மூட்டனதுக்கு. நீங்களுமே நல்லா படிங்க அஹ வீட். ல இருந்து தான படிக்கிறோ. ஆ ம்ச் இப். எப்படியாவது பாஸ் ஆன போது நெனைக்காம நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு நானுமே.
உம்.
நீ வந்து. து. . என்னுடைய அடுத்தம். முயற்சிய எடுத்து வைக்கிற இது வந்து அதோடைய ஆரம்ப புள்ளியா இருக்கு அப்படி நா நம்புற.
நீங்களு எடுத்து படிங்க. வேண்டான் ஒதுங்காதீங்க. பண்ணலாமா வேணாமனு யோசி. மே யோசிக்காதுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க நன்றீங்க